ஓகே
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க கிளைமேட்லா எப்டி இருக்கு இனிமேல் தாங்க சாப்டணு
அப்டிங்களா இன்னு சாப்டல நானு இன்னக்கி சாட்டர்டே இல்லையா ஒர்க்ல்லா எப்டி போயிட்டு இருக்கு உங்களுக்கு
சாட்டர்டே சண்டே ஆஃப்ங்க எனக்கு
ஆஃப்ங்களா ஓகே ஓகே ஓகே என்ன சாப்பாடு சாப்டலங்கிறீங்கள
இல்ல இனிமேல்தா சா ஆனா உங்களுக்குல்லாதா ஆஃப்பே கெடையாது தேட்டி டேஸ்ஸு ஒர்க் பண்ணணு கரெக்ட்டுங்ளா
ஆமா ஆமா ம் ம் சேரி சேரி
கிளைமேட் எப்டி இருக்கு உங்க ஏரியால
ம் புரியல என்ன சொல்றீங்கன்னு
கிளைம் கிளைமேட் எப்டி இருக்கு கிளைமேட் கிளைமேட் வெயிலா மழையா
வெயிலா வெயிலு மாத்தி மாத்திதா வருது கிளைமேட் ஒரே மாரிலா இல்ல
அப்டிங்களா காலேல என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல
இனிமேதா பண்ணணு இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க இனி யாரு எந்திரிக்கல இனிமேதா எல்லாமே பண்ணணு எந்திரிச்ச ஒன்னதா இட்லிதா ஊத்தலாங்ற ஐடியால இருக்கே நானு இன்னு பண்ணல இனிமேதா பண்ணணு அங்க நீங்க
இங்க இனிமேல்தா அம்மா வந்து பண்ணிட்டுருக்காங்க
அப்டிங்ளா செரி செரி செரி ஊர்ல கிளைமேட் வெயிலா இருக்கா எப்டி இருக்குன்னு
இங்க வெயில் பொலந்துக்கட்டு இன்னைக்குதா கொஞ்சோ அதிசயமா மேகமூட்டோல்லா கொஞ்சோ நல்லா இருக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு பாக்கவே ஏனா வெயிலு வந்து பயங்கரமா கொளுத்திட்டுதா இருந்துச்சு ரெண்டு மூணு வாரமா இன்னைக்குதா கொஞ்சோ நல்லாருக்கு
ஆமாமா மாறி மாறி வருது வெப்பநிலையெல்லா மாறி மாறி வந்துட்டு இருக்கனாலயா நவ் இருக்க மாட்டேங்கு இப்ப நெறயா சீசன் நெறயா பேத்துக்கு சளி, இருமல்
என்னங்க
இங்க நெறயா பேத்துக்கு இப்ப இங்க
உங்க வாய்ஸ் கொஞ்சோ இதாகுதுங்களே
அதுதா மழை மழை வெயில் மாறி மாறி வர்றதுனால அ காய்ச்சல், இருமல், சளி அந்த மாரி எல்லாத்துக்குமே
புள்ளைகளுக்குனா ஈஸியா புடிக்கு பெரியவங்கள விட ஃபர்ஸ்ட்டு புள்ளைங்களுக்கு ஈஸியா
எனக்குமே வந்து ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க சளி, இருமல், காய்ச்சல்
புள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போனாலே ஃபர்ஸ்ட் ஈஸியா புடிச்சிருமே ஸ்கூலுக்கு வேர போகுதுங்க அப்பெல்லா
ஆமா இப்பதா இந்த ஜு ஜூன் மாசோதான் ஸ்கூல் தொறந்துச்சு பாப்பாவுக்கு அது என்ன
ஆ
உன்னுட்டேனா
நெட் ஒர்க் கொஞ்சோ கரெக்டா இருக்கா உங்களுக்கு எனக்கு கொஞ்சோ பேசறது கேக்குது நீங்க பேசறது கொஞ் கரெக்டாதா இருக்கு ஆ கேக்குது கேக்குது கேக்குது ம் என்ன ம் என்ன படிக்கறீங்க
அவுங்கள பாப்பா பெரிய பாப்பா வந்து யூ கே ஜி படிக்கிறாங்க குட்டி பாப்பா சின்ன பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் த்ரீ மூணு வருஷோ ஆகுது மூணு வயசு ஆகுது அவுங்களுக்கு ம் ஆமா அடுத்த வருஷோ அப்டி இல்லாட்டி இந்த ஆயுத பூஜ வரு இல்லயா விஜயதசமி அதுக்கு சேத்து விட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ ப்ரிப்பேர் ஆகனு இல்லயா அப்ப நம்மெல்லா ஸ்கூல் போனப்பல்லா அஞ்சு
ஓகே
வெச்சுதா டைரக்டா ஒன்னாவது கிளா
ஃபீஸ் எப்டி இருக்கு ஊர்ல எல்லா
ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாப்பாக்கு இருவத்தஞ்சாயிரோ ஆகி இருக்கு
இருவத்தஞ்சு ரூவா வந்திருது
இருவத்தஞ்சிரூவா வந்திரு யூனிஃபார்மு
ஊர்னால இருவத்தஞ்சாயிர ரூவால விடுறாங்க சென்னைல அம்பது ரூவாக்கு கீழ வர மாட்றாங்க
இல்லப்பா இது வந்து சி பி சி கெடயாது மெட்ரிகுலேஷன் இது சி பி எஸ் சி அந்த மாரி அப்டி சொன்னம்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி
அ ஆனா எங்க போனாலு இந்த அதே ஏ பி சி டிதா அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரில எனக்கு
ம் ம் இந்த எஜுகேஷன் லெவல்ல வந்து கொஞ்சோ நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ஹையா அதா இருக்கு
ஆனா எஜுக்கேஷன் இன்னொன்னு ஆஸ் பிட்ல் ரெண்டு எடத்துலியு அவ சொல்ற காச நம கெட்டணு வேற வழி இல்ல நல்லா சம்பாதிச்சறாய்ங்க.
அ ம் இப்ப இருக்க கவர்மெண்டு கொஞ்சோ அதுல வந்து ஃபோகஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சோ
ஆமா எஜுகேஷன் நல் அனாவசியமா ஏத்தி உட்டாய்ங்க பைசா எட்டாக்கனி மாரி ஆக்குறானுங்க நம்ம படிக்கிப்பல்லா ஒரளவு நார்மலா இருந்துது.
ஆமா நானே வட் முச்சப்போ என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சோ அவ்வளதா வந்துச்சு எனக்கு. காம் பி காம் படிச்சே. ஆமா மூணு லட்சத்துக்குள்ள என்னுடைய கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சு இப்ப ஆமா.
என்னங்க சொல்றீங்க டோட்டலா கூட செரி. பி காம் க்கு மூன் லட்சமா?
ம்மா அப்போ
காஸ்ட்லியா இருக்குங்க எந்த காலஜ்ஜுங்க இது பி காம் மூன் லச்சோ
நா இங்க வந்து பாரதாஸ் யுனிவர்சிட்டின் சொல்ட்டு படிச்சே. நா அட்டாமசு இது வந்து பத்து சாரி நா இந்திரா காந்தி காலேஜ்ன் சொல்ட்டு அங்க படிச்சே நானு.
ச்சமா வாங்குறாய்ங்க இப்போ பி காம் க்கு. என்னங்க சொல்றீங்க இவ்ளோ காஸ்ட்லி ஆய்ர்ச்சா பி காமு.
இல்ல நா வந்து ட்ரெயின்ல அங்க ட்ராவல் செலவு எல்லாமே சேத்து சொல்றே உனக்கு. டிகிரி வாங்குனது எல்லாமே சேத்து
ஆனா நால்லா காலேஜ் படிக்கிம்போது பி காம் லா செமஸ்ட்ருக்கு ஆயர்வா ஆயர்வாதாங்க கெ
நீங்க கவுமெண் காலேஜ்ல படிச்சிருப்பீங்க.
கவுமெண்டு எய்டெடு.
ம் எங்குளுக்கு அது கெடையாதுடு கவுர்மெண்டு எய்டெட் கெடையாது எங்குளுது. ம் ம் நா பச்சது வந்து பாரதாஸு யுனிவ
செரி சேரி ஏன்னா ஏனா நா படிக்கும் போதெல்லா இப்போ கவுர்மெண்ட்டு எய்டெடுதா அ அப்போ அவ என்ன பண்ட்டா இ ப்போ மொத்தமே பி காம் முடிக்க ஆறாயிரோ ஏழாயிரந்தா ஆச்சி அப்போ உள்ள பசங்களுக்ளா. அப்ப கொஞ்சோ காஸ்ட்லியானதா நா பி எஸ் சி கம்பூட் சயின்ஸ் படிச்சே அது மூணும வரு ஷத்துக்கு நுப்பதாயிரோ ஆச்சு. இப்போ வந்து எ பையனுக்கே நா எம்பதாயிருவா கட்றங்க ஃபீசு. யூ கே ஜி ஃபஸ்ட்டாண்டடு படிக்கிறதுக்கே அவுனுக்கு எம்பதாயிரோ ஃபீஸ் கட்றே நா காலேஜே நுப்பதாயிரத்துல முடிச்சே. எங்யோ போயிர்ச்சுங்க சம் அமௌண்ட்டு ரண்டு புள்ளைங்கள படிக்க சி ஸ்போட்ஸ் ஆக்டிவிட்டிலா இப்ப சே ன்னு வருங்காலத்துல பாத்தினா படிப்பு மட்டுமே நம்ள புள்ளைங்கள வந்து அடுத்த லெவல்க் கொண்டு போகாது. கூட ஸ்போட்ஸ் ஆக்டிவிட்டி தாருக்கு ஏனா சர்வே பண்ண முடியாதுங்க ஏனா இப்ப உள்ள காலங்கள் பாத்துடிங்கனா இப்ப ஐ டி ஃபீல்ல ஒரளவு ஏவரேஜ்டா உள்ளவங்கூட உள்ள இருந்து வேல செஞ்சுட்ருந்தாங்க. இப் பென்னாய்ப்போச்சி இது ஏ ஐ உள்ள புகுத்தன்னால பிலோ ஏவரேஜா உள்ள எல்லாமே வெளிய தள்ளிர்றாய்ங்க. என்னங்க?
நீங்க அவு பேசிட்ருக்கீங்க எங்கிட்ட உள்ளோ இன்னொரு கால வந்துட்டாரு டிங் டிங்
அப்புடிங்ளா செர் செர் நெக்ஸ்ட்டு இது முடிச்சுட்டு அதுபண் அதே மாரி பாத்தீங்கன்னா இப்போ நம் புள்ளைங்களுக்கு வருங்காலத்துல படிப்ப மட்டு வெச்சு வெளிய எதுன் சொல்ல முடியாது ஸ்போர்ட்ஸ் தெறம தா அவங் அ கண்டிப்பா ஒரு ஏழு எட்டு வய்சுல அவங்கள ஏத்திவுட்டாதா அவங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கரியர்யாச்சு பசங்க சர்வே பண்ண முடியு
ஆமா கண்டிப்பாக ம்
இப்போ இன்னொன்னு இப்போ உள்ள சொசைட்டியு உங்களுக்கு தெரியு பழைய மாரி கெடையாது நம்ம சின்ன வய்சுல இருந்த மாரி இப்பெல்லா ரொம்ப மோசமாருக்கு எவே நல்லவே எவே கெட்டவன் தெரியாது நீங்க அந்த சில சம்பவம்லா கேள்விப்பட் ட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறே இப்ப இந்த மும்பை ட்ரெயின்ல நடந்த சம்பவோ தெரியுமா உங்குளுக்கு இந்த மலசால் மழசாரல் அடிச்சது க்ளோஸ் பண்ணுன் சொன்னா இன்னொர்த்த முடியாதுன் சொன்னா அதுக்கு குத்தி கொல பண்டாங்
அடடா
ஆ ரொம்ப மோசமாருக்கு இப்ப சொசைட்டி அது மாரி நம்ம ஃபஸ்ட்லா எவனா தட்டி கேப்போ அடிப்போ இப்பல்லா பாத்தா டு க பசங்கள்லா கஞ்சா இந்த டிரக்ஸ்சுக்கு அடிக்ட்டு ஆயிர்றாவே எவே கைல என்ன இருக்குன்னு நமக்கு தெரில இப்
ஆமா
ரொம்ப மோசமா இருக்குது இப்ப சூழலு
ஸ்டூடெண்டோட ரொம்ப மோசமாருக்கு இப்போ அதே மாரி க்கே வெளில எங்கிமே தைரியமா அனுப்பவு முடில நம்ம
அது நம்ம புள்ளைங்கள வளத் இப்ப நம்முளுக்காச்சு வெளிய எப்டி சமாளிக்றதுன் தெரியு எப்டி பேசுன் தெரியு
இதுலா வந் பாத் தினா நைட்டு ஒரு ஒரு மணி க்குலா வருவோ அதே மாரி வந்து பாத்தீன்னா பசங்க பொண்ணுங்க எவ்ளோ
எறை எறை எ எறையிதுங்க ஹலோ இ து நீங்க பேசுறிங்க நல்லா திடீர்ன்னு வந்து பாத்தினா எறையுது அதா கேட்டே ஓகே ஓ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
பசங்க ஃபா அதாது வந்து நாங்க படிக்றப்பலா பசங்க ஃப்ரெண்டு தா எங்ளுக்கு அதிகமாருக்கு அப்ப வந்து பாத்தீங்னா ஒரு ப்ரோடக்டிவிட்டியா இருக்கு எங்ளுக்கு அவங்களே சேஃபா கூட்டு போற மாரி அந்த மாரி ஆனா இப்பல்லா வந்து பாத்தீங்கனா பொண்ணுங்கலா பய
அ இப்ப இப்போ ரொம்ப மோசமாய்ருச்சு ஏனா இப்போ ஒ நா ஊருக்கு போவே ஊருக்கு பெயிட்ருக்கும்போது அந்தந்த முக்குல உக்காந்து குடிச்சிட்ருக்கானுங்க அங்க அப்பா எல்லா வெளிநாடு நல்லா சம்பாத் தியோ புள்ளிங்கள பாக்க ஆள் இல்லைங்க விட்டுட்டாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு
ஏனா இப்ப நம்ம ஒரு சில எடத்துல தட்டி கேக்கவே யோசிக்கும் போது அவே கைல என்ன வச்சிருப்பான் தெரில மற் ச்சி வச்சிருக்கானா இது பண்ணி வச்சிருக்கானா ஏனா சரியான புத்தி இதுல இல்ல அவனுங்க அப்டிதா நறைய பேர் சுத்துறானுங்க
ம் ம்
அப்போ வருங்காலத்துல நம்ம புள்ளைங்களலா வளத் பாதுகாத்து கொண்டு போறது பெரிய விஷயங்க அந்த மாரி ஒரு மோசமான காலகட்டத்துல நம்ம இருக்குறோ
ஆமா
ஆண்டவன்தா இது பண்ணணு ஏன்னா டிரக்ஸு ஒழிக்கணு அது வந்து கவுர்மெண்ட் ட்ரு நடவடிக்க எடுத்தா நல்லாருக்கும்
இதுக்கு அப்டியே பழகி பழகி உர்றாங்க அங்க நண்பர் ப ஃபிரண்ட்ஷிப்
இல்ல அந்த சுய கட்டுப்பாடுன்றது இல்லாம போச்சுங்க நம்மளுக்கு எல்லா விஷயங்களு நம்மளுக்கு எல்லா விஷயமு சின்ன விஷயமு தெரியு இப்ப நம்மள என்ன பண்ணு நம்ம ஒடம்புல ஆரோக்கிய நல்லா சாப்டுவோமா அது சாப்டுவோமா இது சாப்டுவோமா அந்த மாரிதா இருந்தோ இப்ப உள்ளவங்க்கு வந்து பொறுமையே இல்ல ஒரு விஷயத்த எப்டி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியில
அதிக அதிக பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாகுது இங்க ஆ
இ
சின்ன வயசு
உங்குள்து கொஞ்ச பிரேக் ஆயிட்டே இருக்குது அப்பப்போ கொஞ்ச கிளாரிட்டி ஹலோ இ இப்ப கேக்குது இப்ப நல்லா கேக்குது திடீன் திடீர்னு கொஞ்ச
எக்
கேக்குது ஆ அதுதா இ ப்போ வந்து நம்ம காலகட்டத்துல அதுக்கேத்த மாரி நம்மோ மேக்சிமம் ஃபஸ்ட்லா வந்து எதிர்த்து கேக்கணுன்‌ இருந்தோ இப்பெல்லா சில எடத்துல நம்ம அமைதியா போறது நல்லதுமாரி ஆயி போச்சுங்க ஏன்னா நம்மோ வச்சுதா நம்மோ ஃபேமிலி இருக்கு அதனால பல விஷயங்க இதுல நம்மோ சிந்தித்து செயல்படுற காலத்துல இருக்கிறோ இப்போ
செரி இது பத்து நிமிஷ ஆகும் ஒருவான்னா வேணா
ஆ சேர் சேர் அடுத்த ஆள செரிங்க ஓகேங்க நா அப்புறம் அடிக்கிற
மறுபடியு எனக்கு கால் பண்ணங்க நானு மெசேஜ் போடுற குருப்
சேரி சேரிங்க ஓகேங்க